தோழி கேக்குதுங்களா
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நலமா இருக்கேன் தோழி நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ நா நலமா இருக்கங்க தோழி சொல்லுங்க தோழி அஹ் எத பத்தி பேசலாங்க
இப்ப பேசலாமா தோழி
ஆஹ் தோழி ம் பேசலாங்க ஆல்ரெடி பேசிருக்கேங்க
செரி குடும்பம்
இதுவு பேசி இருக்கிங்க
அப்ப அந்த பண்டிகைகள் அந்த இந்த மாரி ஏதாவது
அதுவு பேசியாச்சுங்க தோழி ஓக்கே நம்ம பொங்கல் பத்தி பேசலாங்க ஏன்னா ஊருக்கு ஊருக்கு ஒரு ஒரு மாரி செலிப்ரேட் ஆ சாரி அத பண்ணுவாங்க இல்லைங்களா அத பத்தி வேணா பேசலாங்க ம் ஆ பொங்கல் டைம்ல ஒரு அஞ்சு நாள் எப்பிடி போது என்ன வருதுன்னே தெரியாதுங்க எல்லாம் போகியில இருந்து ஆரம்பிச்சு கரி நாள் வரையு எப்டி போது எப்டி வருது எதுமே தெரியாது அதை இப்ப ஆரம்பிக்கிற மாரி இருக்கு ஆனா சட்டனா முடிஞ்சுரு
உம் ஆமாம் தோழி
இந்த தோரணல்லா கட்டுறதுக்காண்டி ஏதேதோ போய் தேடிக்கொண்டு வந்து எங்க மாமியார வீட்டுக்கு முன்னாடி எல்லா சொருகி வெப்பாங்க அந்த எலையெல்லா சொருகுவாங்க அந்த மாரி எல்லா நம்ம ஊர்லயு உங்க ஊர்லயு சொருகுராங்களா
கண்டிப்பா உண்டு தோழி அதுத அதுக்கு பேர் வந்து மா எல வேப்பா எலன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறோ தென்ன தென் தென்னகூ தென்னம்பால சொன்னு சொல்லுவாங்க தென்னங்கித் தே அத வந்து ஜட மாரி பின்னி அதையு மாட்டி உடுவாங்க ஆ ஆம்மா அதுக்கப்புறோ பாத்திங்கன்னா நீங்க சொன்ன மாரி போகி பண்டியையில ஆரம்பிக்கிறதுதா ஆ மொத நாளே பாத்திங்கன்னா நாளைக் காலையில போகி பண்டிகை அதனால என்னென்ன எரிக்க வேண்டியது இருக்கு எல்லா அதெதல்லா தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா ஆரவாரத்தோட பாத்தீங்கன்னா பழைய பாய் அது இதுன்னு எடுப்பாங்க நம்பள சொல்லவா வேணு நம்ப வீடு புள்ளைங்க புக்ஸ் எடுச் ஐய் இன்னு படிச்சு முடிக்கவேல அதையே போடுறீங்க ஐயய்யோ இது நாம் படிச்சு எழுதுனதுதா தேவையில்லாத புக்குதா தேவையில்லாதானா ஏரிக்க சொல்லி கிங்க இந்தாங்க இதையு போட்டு எறிங்க ஐயோ பசங்களோட ஒரே சந்தோஷ துவாருக்கும் பா அவங்க பாட்டி தாத்தல்லா என்னாப் பண்ணுவாங்க அவங்களுக்கு வச்சிருக்க அந்த தலகாணி பாயி அ ஏய் இதெல்லா போது எங்களுக் புதுசா வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்ட்டு அந்த அத கொண்டு போயி எரிக்கப் போட சொல்லி சொ சொல்லுவாங்க நா அன்னைக்கு ஆரம்ப் க்கிறதா நீங் சொல்லுவ அதுக்கு அடுத்த நாளு நாங்க தாய் பொங்கல் அன்னைக்கே நாங்க பொங்கல் கொண்டாடிருவோ அதுக்கப்புற மாடு வச்சிருக் அவங்க தா அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அது நாங்க கிராமத்துக்கு போனோம்னா நல்லா இருக்கு மொத நாள் பொங்கல் அன்னைக் எங்களுக் இங்க வீட்லியே சாமி கூம்பிடுவாங்க வெளியில வந்து அஹ் சூரிய பொங்கல்னு சொல்லிட்டு வெளிலயேதா கல்லெல்லா வச்சு பானையை வச்சு அதுக்கு மேல பத் இங்களமூணு கரும்ப வந்து கட்டிவுட்டுருறவாங்க அது சோ அது பனைையிலயே நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு எல்லோரு எல்லா சேர்ந்து வைக்கிறது அப்புற எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பட்றது ஆனா பாத்திங்கன்னா நாங்க பொங்கல் கொஞ்சமாதா செய்வோ அது சர்க்கர பொங்கலா இருக்கட்டு வெண்பொங்கலாக இருக்கட்டு கொஞ்சமாக செஞ்சுட்டு ஆஹ் சாத வெள்ளசாதஸ் சாம்பார் கூட்டுப்பூரி அது எப்போம போல அதயு பண்ணிர் இது வந்து சும்மா அன்னைக்கு பொங்கல்ல நம்ம சாப்படணு அப்படின்றதுக்காக அத வந்து கொஞ்சமா செஞ்சு ஆஹ் ரொம்ப சந்தோஷமா போகு அதும்
அதுதாங்க ஏன்னா அந்த நீங்க சொல்ற மாரிதா நம்ம ஊர்லயு செய்வாங்கங்க சாமி பூஜை அந்த சாரி சூரிய பகவான்க்கு வஸ்ட் காலையில பானைல்லா வச்சு நீங்க சொன்ன மாரி செஞ்சிருவாங்க இந்த இருந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நா அந்த தேதியில கும்பிட மாட்டாங்க இப்ப எறந்த தேதியிலல்லா கும்பிட மாட்டாங்க அவங்கல்லா சாமிள சேத்திருவாங்க சாமியில சேத்தறதுனால என்ன ஆகும்னா அந்த பெரும்பொங்கல் அன்னைக்கு அவங்களுக்கெல்லா எல்லாரையு ஒண்ணு சேத்தி அந்த சாமிக்கு படைக்க க்குற மாரி எறந்தவங்களுக்கு சேத்தி படைப்பாங்க படைக்கும் போது பாத்தீங்கன்னா சாதொ சாம்பார் பொறியல் மூணு வகையான பொறியல் அப்றோ ரசொ அப்பளொ தயிரு பாயசொ வ டன் எல்லாமே செஞ்சி அவுங்களுக்கு புடிச்சதெல்லா வாய்ண்ட்டு வந்து அவுங்க யூஸ் பண்ணதெல்லா வாய்ண்ட்டு வந்தெல்லா வெச்செல்லா படை குவாங்க துணி வச்செல்லா படைக்குவாங்க துணி அவுங்களுக்கு வேஸ்ட் டி சட்டையோ இல்ல அவுங்களுக்கு என்னல்லா புடிக்கு இதுவரையு என்ன விரும்பி சாப்டுவாங்க அதெல்லா படைப்பாங்க எக்சப்ட்டு நான்வெஜு தவர இது எல்லா படச்சி அவுங்களுக்கு அவுங்க திருப்தி அடையிற வரையு அந்த சாமி கும்புடுவாங்க அந்த சாமிக் கும்மு கும்புட்டுட்டு அன்னக்கி ஃபுல் டே அந்த சாமி அந்த சாப்பாடு அப்டியே போயிடு அத வந்து நாலு பேரு நம்ம சொந்தக்காரங்கல்லா வந்து இருந்து கூட்டமா இருந்து செய்யம் போது உன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஆ எப்படா ஆ நம்ப அடு அடுத்த வாட்டி கூட ஏங்குவோ பொங்கல் எப்ப வரு எல்லாரு ஒண்ணு சேரலா ஆ சொந்த பந்தங்கள எல்லா ஒண்ணு க்கலாம் அந்த மாரி ஏக்கத்தோட அந்த இது போயிடு இங்க ஊருக்குள்ளல்லா பாத்தீங்கன்னா து ஆ பாட்டு போட்டி நடன போட்டி அப்பறோ கொஞ்சொ விளையாட்டு போட்டி எல்லா வெப்பாங்கங்க அதுக்குன்னே வந்து நம்ப ஊர் பக்கொல்லா வந்து நம்பொ அதுக்குனே வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஆ ம் கலெக்ட்டுனா இப்ப பண்ண மாட்டாங்க அது எப்பயோ பண்ணி வச்சிருப்பாங்க அது அப்பதா பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்கங்க ஊருக்கு பொதுவான காசுங்க அது அந்த காச வச்சி பரிசெல்லா குடுப்பாங்கங்க இந்த நாற்காலி இசை நாற்காலி விளையாட் றது முறுக்கு கடிக் கிறது சாக்கு பைல ஓட்றது பாட்டில்ல தண்ணி நெரப்புறது அந்த மாரி நெறைய விஷயொ நெறைய இப்ப ம் அந்த விளையாட்டு போட்டிகள்லா வச்சி ஆ ம் இங்கே அப்டி கோலாகலமா இருக்குங்க அந்த கோலப்போட்டி வெப்பாங்க பாருங்க மாட்டு பொங்கல் அன்னக்கி கோலம் போட்ற போட்றவங்க ம் யாருனாலு கலந்துக்கலாங்க யா இவங்க தா கலந்துக்கணு இவுங்கதா கலந்துக்கக் கூடாது அது மாரி வயது வரம்பெல்லா எதுவு கடையாதுங்க யாருனாலு கலந்துக்லா யாருனாலு பேசிக்லா எல்லாம் பண்ணிக்லாங்க அதனால என்ன ஆகுன்னா ஆ சின்னதவங்கலேருந்து பெரியவ்ங்க வரையு கலந்துகிட்டு அந்த போட்டிய ஒரு ஆர்வமா கொண்டாடுவாங்கங்க அந்த போட்டிய கலந்துகிட்டு அந்த பரிசு வாங்கம்போது அவுங்க மகிழ்ச்சி அடைவாங்க பாருங்க அது எனக்கு அத பாத்தாவே நமக்கு சந்தோஷமாயிடு அதுவு ஏ மகள்லா இருக்கா பாருங்க எப்ப பொங்கல் வரு நம்ப எப்ப எதுல கலந்துக்லா நம்ப எதுல ஜெயிக்கெலா அப்டின்னு கொஞ்சொ அந்த மாதிரி ஆ ம் டி டான்ஸு மியூசிக் அதெல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அவ்ளோ இதுவா அவுங்க அத கொண்டாடுவாங்க அவுங்க கொண்டாட்றத பாத்தீங்கன்னா ஆ ரொம்ப ஹேப்பியா இருக்கு அதுக்காகவே நம்ப வீட்ல சொந்த பந்தங்கள்லா வந்திருந்தா கூடோ அந்த ப்ரோக் அந்த அந்த விளையாட்டு போட்டிங்களெல்லா பாக்கற்துக்காகவே ஆ ஏழு மணிக்கெல்லா சாப்பாடு எல்லா செஞ்சி முடிச்சிருவாங்கங்க சாப்பாடு எல்லா வீட்ல இருக்கவுங்களுக்குல்லா போட்ருவாங்க அதுக்கப்பறோ போ அந்த ப்ரோக்ராம் பக்கம் போயிடுவாங்கங்க அந்த விளையாட்டு ப நிகழ்ச்சிய பாக்க போயிடுவாங்க போயிட்டு அது எத் எத்தன மணிக்கு முடியுன்னே தெரியாதுங்க நீண்டுட்டே போகு இந்த தயிர் சட்டி ஒடக்கிறதெல்லா பாத்தா நமக்கு அப்டியே ஒரே ஹேப்பி ஆ எ ஒ எப்டி சொல்றதுங்க யாருனாலுங் கண்ணு கட்டி விட்ருவாங்க ஒரு சிலர்லா வேணுண்ட்டே வேணுன்ட்டே போய் பக்கத்துல இருக்கவுங்கள அடிக்கெறது ஆ ஒரு சிலரு அப்டியே இங்க போற இங்க கரெக்ட்டா தா போற அப்டின் சொல்ட்டு வேற திசைக்கு போவாங்க அ அந்த வயசானவங்கல்லா இ சில பேரெல்லா வந்து எப்டி போறத்னே தெரியாது ஆ நா கரெக்ட்டா தா போறே க பின்னாடி இருக்கவுங்கல்லா என்க்ரேஜ் பண்ணுவாங்க ஆமா ஆ மா நீங்க கரெக்ட்டா போறீங்க போங்க போங்கன் என்கரேஜ் பண்ணுவாங்கங்க அத பார்த்துட்டு அவுங்க அதுக்குள்ளயே போவாங்க பாருங்க அப்புறமா போயி உடைக்க மாட்டாங்க அப்ரோ ஐயய்யோ அப்டின்ற மாரி வருவாங்க பட் ஆனா அதெல்லா வந்து பக்கணும்னாவே கிராமத்துப்புறங்கள தா இதெல்லா பார்க்க முடியு
கண்டிப்பா இப்ப அதெல்லா கொண்டாடுறது இல்ல கண்ட கொண்டாடுறதுல்ல முன்னாடிலா கொண்டாடிட்டுதா இருந்தாங்க நகர்ப்புறமா ஆயி வீடெல்லா நெறைய வரப்ப இப் இப்ப அது எதுவுமே கொண்டாடுறதில்லை அத விட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க ஆஹ்ன் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லி பொங்கலுக்கு கண்டிப்பா ட்ரெஸ்ஸு வேணும் அப்டின்னு சொல்லிட்டு பொங்கலுக்குமே ட்ரெஸ் எடுக்க சொல்லுவாங்க புதுசாவே அப்ரோ என்ன பண்ணறது பிள்ளைங்க கேட்குறாங்களேன் ட்டு முன்னாடிலா பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலா நம்ம ட்ரெஸ் எடுத்து திருவிழாளக்கள்ள தா போடுவோ அந்த பட்டுப்பாவட சட்டை அந்த மாரி பொங்கலுக்குமே இப்ப அது மாரி பட்டுப்பாவட சட்டையே எடுக்க சொல்லியாச்சு அதுக்கப்ரோ இப்ப வந்துதா எல்லா வேஸ்ட்டு ஆஹ்ன் வேஸ்ட்டி சட்டையெல்லா ஒரே மாரி கலர்ல போடணு னு அப்டின்ற மாரிலா ம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அ நம்ம தீபாவளி மாரியே பொங்கலையு நல்லா கிராண்டா பா இங்க நம்ம நகர் புறத்துலே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பொங்கல்னாலே நம்ம வந்து கிராமந்தா அந்த கரும்பு- கரும்பு நீங்க ஒரு கட்டு வாங்கினாலு சரி எ ல்லாரு உக்காந்துட்டு அந்த ஒரு நேரத்துல தா நம்ம அந்த கரும்பல்லா சாப்ட முடியு மத்த நாள்லலா எப்போயுமே கெடைக்கவே கெடைக்காது அது சொல்லுவாங்க ஆளும் வேலும் பல்லுக்குறுதி அப்டின்
ஆமா அவ்ளோக்கு அவுற பல்லு உறுதி தாங்க உம்
ஆமாங்க
இந்த டைம்ல அந்த கரும்பு சாப்புட்றதுக்கு அந்த கரும்பு வாங்கறது எல்லார் கூடயு பேசி நிகழ்ச்சிய பாத்துக்கிட்டே அந்த கரும்பு சாப்புட்றது அப்ரோ எல்லாரையு கலாய்ச்சிட்டு யாரெல்லா என்னென்ன பண்றாங்கன்னு பாத்து எல்லா கலாய்ச்சு பேசிக்கிட்டு இதாங்க
ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு திருப்பி எப்ப திருப்பி அந்த பொங்கல் வரும் அதே மாதிரி நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து அந்தப் பொங்கல்லா செய்ய மாட்டோ பொங்கல் அன்னைக்கு கண்டிஷனா பண்ணிருவாங் சக்கர பொங்கல் ஸ் அ வெண் பொங்கல்னு சொல்லிட்டு மத் த நாள் ல வெண்பொங்கல் கூட நம்ப செய்வோ சக்கர பொங்கல் செய்யவே மாட்டோ அன்னைக்கு ஒரு நாள் செய்றதா நம்ம வீட்ல அந்தப் பொங்கல்லா செய்றது ஆஹ் அதுவ் அந்த மாதிரி அந்த கலாச்சார மாறி வந்துட்டோ நம்ம வந்து
ம் ஆமாங்க
ஆஹ் இப்ப நம்ம கிராமத்துல பாத் தீங்கன்னா நா சொன்ன மாரி மொத நாள் அந்த சூரிய பொங்கல் செய்வாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மாடெல்லா குளிப்பாட்டி மாட்டுக்கு பொட்டு வெச்
ஆமாங்க அதுக்கு பலூன்ல்லா கட்டி ஆமாங்க ரிப்பன் கட்டி அப்புறோ ஒரு தொட்டி மாரி செய்வாங்கங்க தொட்டி மாரி செஞ்சு அதுல வாழப்பழம் சாணி எல்லா வெச்சு சீஸ் பண்ணுனதுல வாழப்பழம் வெச்சு அதுல ப-பர்சன் யாரையாவது எடுக்க சொல்லிட்டு அவங்க எடுக்குற நேரமாப் பாத்து அமுக்கி விட்டுருவாங்க அந்த மாரி எல்லா விளையாடுவாங்கங்க இங்க அது கொஞ்சோ பாக்க டிஃப்ரெண்ட்டா நல்லா இருக்குங்க ஆஹ் நல்லா செய்வாங்க மாடெல்லா அந்த ரிப்பன் அது நீங்க சொன்னீங்கல்ல அந்த இதெல்லா ட்லாங் அதுவே ஒரு உற்சாகம் ஆகுற மாரி அப்புறோ இந்த மாட் டுப் பொங் இன்னுல்ல மாட்டுப் பொங்கல் முடிஞ்சு அந்த கறிவிருந்து வரும் பாருங்க அப்போ நம்ம ஊரு ஆளுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா நா கர்னு சொல்லுவாங்க அந்த பாம்புக்கு படைக்கிறதுங்க புத்துக்கு படைச்சிட்டு பொங்கல் வெச்சு அதுக்கப்புறோ அங்கேயே கோழி அறுக்கிறது இல்ல ம் வேற எதனா அறுக்கிறதோ எல்லா பண்ணுவாங்கங்க இங்க அது நடக்குங்க அதெல்லா நடந்து ஆஹ அதெல்லா சாப்ட்டு முடிச் சா அப்புறோ கோவில்ல சாமிக்கு பூஜல்லா பண்ண ரெடி பண்ணி வெச்சிருப்பாங்கங்க அப்டியே போய்ஸ் சாமியெல்லா கும்புட்டு அஹ் ம் எல்லா எல்லா ஒண்ணு சேர்ந்தப்போ அவ வர்றப்போ அத பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஆஹ் உங்க கூட பேசினதுல ரொம்ப நன்றி வா ரொம்ப சந்தோஷ்
னங் உங்களோட பேசினதுல எனக்கூ ரொம்ப சந்தோஷோ சோ தோழி மிக்கநன்றி வணக்கம்
ம் வணக்கம்